ஆ சொ
ம் என்ன பண்றீங்க இந்த விளான்டுட்ருக்க பாப் கூட
பாப்பா கூட விளாண்டட்டு இருக்கியாடி
பார்க்கணு பாக்கணு ம் ஆமா ம்
திருப்பி போயிட்டு இருக்காம்ல அது
சில பன்னிட்றாங்களா
மதிர்ச்சியா
ஆமா
அப்படியா என்கிட்ட ஏதோ ராகவேந்திரான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு
இல்ல இல்ல மகரிஷின் தா சொன்னாங்க
அ என்ன டீச்சராவே போயிட்டு இருக்கா
போய்ட்டு இருக்காங்க
ஆ வெவரோ அவ அம்மாவ கொண்டாந்து போட்டுட்டு
ம் ஆமா அவனே சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறே சேர்க்க போறேன்னு சொல்லி இருந்தாக இங்க அண்ண ஏத ஸ்கூல் இருக்குல்ல செல்லப்பண்ணல சேர்க்கறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்பவனுக்கு மூணு வயசு ஆயிரு கோனு நினைக்கிறே
ஆமா ஆமா ஆயிருக்கு ஆமா
ம் ஆமா இவனுக்கு அப்பாவ இருந்தானே அவ பொறந்தா ஒரு ஒரு மாசோ வித்தியாசம்னு நினைக்கிறே ஆ ஒரு ஒரு மாசமா ஏத்தனுன்னு தெரியல ஆமா ஜூனோ ஜூலை லே பொறந்தே
ஆ ஆ
அப்ப சேத்துருபோங்க எத்ருபாங்கனு நெனைகிற
அப்ப போயிருபாங்க அதா போன மாரிதா ஒராளுகு பீசு ஒரு ஆளுகு பீசு இல்லெனு சொலிகிடு ருந்த மாரி இருஞ்சு
உ அங்கயா செல்லப்பண்லயா இல்லயே பாதி பாதியா மே
பெரிய ஸ்கூலு
ஆ
காரைகு இங்க நம்ம லோக்கல்லே இங்க இருகிற லோக்கல்லே சி பி எஸ் சி ல அது உ தம்பி படிக்கிறான்ல அந்த ஸ்கூ கூலு அதே மாரி அதுவு பெரு பெஸ்ட்டு ஸ்கூலு ரொம்ப பெரிய ஸ்கூலு இத விட இவ படிகிறத விட அதுதா பெரிய ஸ்கூல்
அ
அதா ரெண்டுபுள்ளைளயு அங்கயே சேத்திருக்கார்னா ப
அவங்க அங்க வேல பாக்குறாங்கல்ல அதனால பாதி பாதி கட்டணுமா
அ ஒரு புள்ளைக்கு ஃபுல் பீசு ஒரு புள்ளைகு ஃபீஸ் இருகாது
பாதி கட்டணும்னாங்க
ஆ இப்
ஆமா ரெண்டு பேரு சேத்தானா ஆமா உ இங்க மகரிசிகு போயிருகாங்க
பரவால
உ உ
உ
இப்ப இருந்தா அஜஸ் பன்ணிப்போ
வீட்ட விட்டு வெளிய போங்கனே சொல்லிருச்சா அது அந்த ச ந
ஆ அவ்ங்களுகு நெறயா வார்தைலா பேசிடாங்கள
ஆ
உ ஆ வீட்ட விட்டு வெளில போயிடுங்க சனியனுங்களுக்கு இப்பில்லா சொல்ட்டாங்க
சனி எங்க
ஆ இல்லருமா எவ்ளோ பண்ணாலு இன்மே இவங்களுக்கு நம்மலுக்கு கொழந்த பொறக்கறவர பாத்துகிட்டாங்களே வரபாத்துகிடாங்களே நம்ம
உ மாசமா இருக்கேலதா அந்த மாரி ரி இதெல்லாம் போட்டு கொண்டு போய் குடுக்கறது அதெல்லாம் வச்சிக்கிட்டாலோ
ஆ அது ஆஹ கல்யாணம் ஆனதுல இருந்தே அந்த மாரி பண்ணிகிட்டாங்க ஹம் அப்புறம் இவங்க மா சமா இருந்ததுக்கு அப்புறம் போய் ஜூஸு இவுங்களே போய் செஞ்சி இவங்களே ஜூஸ் ஸ் குடுக்குறது பதினோரு மணி்க்கு மாதுளம்பழம் ஜுஸ்
அடியாத்தாடி ஆ
நறையா பண்ணாங்க நாங்க நேர்ல பாத்துருக்கோம் அது பாத்து சொல்லும் பெரிமா நீங்க இங்க இப்ப ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க நீங்க போட்டு வச்சா அவுங்க வந்து குடிக்க போறாங்க நீங்க ஏன் ரூம்ல எடுத்துட்டு போய் குடுக்கறீங்க இப்ப போட்டு வச்சி டம்ளர் இந்த எல்லாருக்குமே போட்டு வக்கிற மாரி வச்சிருந்தா கூட அவுங்க குடிச்சிட்டு போவா எதுக்கு போயி ரூம்ல அவுங்கள வெளியிலே வர விட முடாம ரூம்க்குள்ளே அ குடுத்து எல்லாமே அங்கே செஞ்சி அவுங்க டிரெஸ்லாம் தொவைச்சி போட்டுருக்காங்க அவுங்க
அய்யய்ய
ஆமா
ஆனா இவுங்க ஒரு வெகுலி மாறி
ம் ம் அவுங்க என்ன நெனைச்சிருக்காங்க சேரி நம்ம பொண்ணு மாரி நெனச்சி செஞ்சிருக்கறாங்க அது அவுங்களுக்கு கேது இப்டி ஆயிருச்சி
செரியான வெனயா இரு
ஆமா எப்படிமே நம்ம ஒருத்தவங்கள பேசறதுக்கு முன்னாடி இவங்க நமக்கு செஞ்சதெல்லா மே ஞாபகம் வராமல இரு க்கும் அவுங்களுக்கு எப்டி எவ்ளோ ஆ அவுங்களு து என்ன மனசாட்சி
அவுட போய் சண்ட போடுதுன்னா இன்னும் ன்னஸ்
ம் அதடிதிட்டுற எங்கா இப்ப மாரிலா இருந்த என்ன பண்ணிருப்பாங்க
அ போட்டு தள்ளிருக்கணு அப்படிதா இருந்திருக்கணு என்ன பொறுத்தளவுல இப்
நீங்க அம்மா எங்ககிட்டயே கோவப்படுவாங்க ஆமா ம் வீட்ல வீட்ல அவங்க அம்மா இருக்குறாங்க எப்ப எது அங்க போயிட்டு போயிட்டு வருவாங்க போலஅவ்ங் அவங்க அப்பா அங்க இருக்கறாங்கல்ல அவங்க அப்பாக்கு வந்து யார் சமைச்சு குடு ப்பாங்கன்னு தெர்ல அவங்க பொண்ணு இருக்குறாங்கல்ல ரெண்டு பேரு
ம்
அவங்களல்லே சமைச்சுக்கிட்டு பாத்துக்கறாங்கபோல இவுங்க இங்கதா இருக்கறாங்க
ஆகுவம்மா
உஹு இந் சொந்த வீடா என்னன்னு தெரியலையா அவுங்க பாட்டி வீடோ என்னமோ அவு வீடு சின்னதாத இருக்கு ஒரே ஒரு ஹால் மட்டு தா நாங்க போனது இன்னொரு வீடுன்றாங்க பக்கத்துல இருக்கும்ன்றாங்க நாங்க அந்த ஒரு எடத்துக்கு மட்டும்தா போனோ இந்த பொண்ணு பாக்கும்போது ஆ பொண்ணு பாக்கும்போது போனோ ஒரு கொழந்தை போறந்தப்போ பாப்பா பெரிய பாப்பா இருக்குல்ல அத பாக்க போனோ அப்ப அதுக்கு வீடுஎச்சொன் ந்தா என்ன வீடு தெரில சின்னதாதா இருந்துச்சு ஒரு அடுப் பொடி ஒரு ஹாலு மாரி இருந்துது அவ்ளோதா
கஸ்டபரஎடத்
ஆ கஷ்டப்படுறேழுதே கஷ்டப்படுறாங்கதா வந்துட்டு அந்த மா ரி பண்ண கூடாது இல்ல எல்லாருமே வேணும்னுல்ல நினைக்கணு ம் ஆ
நல்லா வந்தோனா ஒ அங்கே ஒங்க அண்ணே தாங்கி தடுக்கி எல்லாரையு எலக்காரமா சொல்லி பண்ணி நான்தா ஹீரோன்ற மாரி சொல்லி வச்சி உட்டாரு சோ அது என்ன பண்ணிருச்சி வந்தோனே அப்ப இவர் தானா அப்ப நம்மதா மெயின் கேரக் டர் நெனச்சிகிச்சி
ஆமா
அது ஓட்ட ஆரம்பிச்சிருச்சி கடைசில எல்லாரையும் வெளிய போ சொல்லிருச்சி
ம் மா
ஆமா அதோட வளகாப்புக்கு சொல்லி போனேன் நா அப்பத்தேன் ஐயோ அது வளகாப்பு நடந்துகிட்டுருக்கு என்னைய இங்கேரு குறுக்குறுக் குறுனு பாக் கும் ஏந்தே இப்படி பா
ஆமா இல்ல அவங்களுக்கு இல்ல நீ அவுங்களுக்கு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் லைட்ட தான் தெரியும்
ஆ அப்டியா இது வேறயா
இது பஸ்ட்டு யாரிட்டயு சொல்லிறாதிங்க
இல்ல இல்ல நான்ந்தே பேசமாட்டேனே நா எப் இவ்ளோ தூரம் ஒன்க்கிட்ட பேசறது வந்து என் அக்காட்டயோ அவுங்க வீட்டுக்கார்ட்ட கூட நான் கேட்டதில்ல இவுக உங்க அது பெரியம்மா எனக்கு தனியா கால் பண்ணி பேசுவாங்க பண்ணுவன் அதுவே இவுக ரெண்டு பேருக்குமே தெரியாது மொதல இவுங்க ரெண் ண்டு பேர்ட்டையுமே நா இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டே அவுங்க எனகிட்ட சொல்லி அழுவாங்க இது இப்டி பண்ணுது ஒங்க அக்காவும் இப்டி பண்ணுதுன்னு சொல்லி அழுவாக
ஆமா எப்பவுமே அழுவாங்க பாவோ
நம்ம என்னய தனியா பேச சுவ பண்ணுவ எது பேசனாலும் நான் விட்டுரங்கம்மா பேசாதீக மா அது கொணம் சரியில்லன் சொல் ந்த நா வச்சிக்குவ
ம்
அது ஏ கன்னு தெரியாதா அதுக்கு
அதுதா தெர்ல நீ ஆனா அவங்க கல்யாணோ ஆனதுலருந்தே அப்படித்தா பார்ப்பாங்களா அவ அண்ணெ எதோ ஒரு தடவ கிண்டல் பண்ணுவாங்க ஆ உனக்கு என்ன கண்ணே தெரியாது நீ எப்டி ரிமோட்ல அமுக்க முடியு அப்டின்னுவாங்க ஒரு தடவ இப்ப இங்க முத்துமாரியம்மன் கோயில்ல இது நடந்துச்சுல அந்த கச்சேரி அப்ப நாங்கல்லா போயிருந்தோ அங்க பெரிய என்னன்னா அன் நீ வந்திருந்தாங்க
ம்
அவுங்க அம்மா அப்பா வந்து முன்னாடி உட்காந்துருதாங்க போல கொழந்தைங்க ரெண்டையு வச்சிகிட்டு பெரிய பாப்பாவையு தம்பி வச்சி ட்டு அங்க உக்காந்துதாங்க செரி நீப்பே கூடிட்டு வா சித்தி யில்லோரு வந்திருகாங்க இங்க இருகட்டு பசங்கள கூடிட்டுவான்னு சொல்லி அனுப்பிசாங்க போனா எனக் எங்க உக்காந்து யிருக்கங்கனு கண்ணேதெரில அப்டின்னு சொல்லிட்டு வராங்க
ஐயி
னக்கு பக்குனாயிடுச்சி ன்னடா இவங்க இபவே கண்ணு தெரல இன்னு எவ்வளோயிருக்குதுல்ல இந்த ரெண்டு புள்ளைங்க யிருக்குதுங்க ன்ன எவ்ளோ யிருக்கு ன்னா அபுறதா ஆ அபுறோ அண்ணே என்னய சொல்லி அனுப்பிவுட்டாங்க ஆனா முனாடியே எதிர்க்கத உட்காந்து யிருந்தாங்க முனாடியே உட்காந்துருகறாங்க தெருலன்றாங்க அபுற நா போயி நா அபுற போயிகூடிட்டு வந்தே
ஆ ஆனா கண்ணாடி கிண்ணாடி யில்லா ஒணு போடலையே அது
ட்டலேயேஆன சொல்றாங்க இப்ப போட்டு போறாங்களேமே வண்டிட்டு போது போட்டுதானே ஆவனு வண்டி ஒட்டு போது இங்க போயிடாங்கன என்ன பண்றது
ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருகாரோ அப்பிடியா அ அ அ
அது ஓட்டுறாங்க அண்ணே இன்னொரு வண்டி வச்சிருந்தாங்க அவங்களோட வண்டி அது ரிப்பேர் பணி இருக்குறாங்க போல
ஓ ஏன் அவு அவரு வேல பாக்கற எடத் அதுலே வரவே இந்த
தெரியில சேக்கல போல ம் இங்கதானே பஸ்ட்டு இருந்தாங்க ஒரு கம்பெனில தானா வேல பாத்தாங்க பஸ்ட்டு அது இப்ப கெடைகலன்றாங்க கெடைகலனு இல்ல உங்க அண்ணே கெடைக்காம பண்ணிருப்பாங்க நா எந்திருச்சி வரும்னு
ஆ
பாப்பால்லா இருக்கு இல்ல
கரெட்டு
பண்ணிருப்பாங்க
இப்பயே வந்து அதுதான் அதுதான் இந்த வயசுலே அது வ மனசுல வந்து வெறுப்பு கெட்டணங்கள பொதைக்கிறாரு வேற எது
ஆமா ஆமா இப்ப எப்டி இப்ப ஒங்க அப்ப அண்ண இருக் காங்க இல்ல அண்ணணோட அவுங்க அண்ணே பசங்க எல்லாருமே நம்ம பசங்களோட பேச றாங்க பண்றாங்க அது அவுங்களுக்கு ஒரு சந்தோஷ இப்ப ஜாலி தான அது மாரி இருக்கவே விட மாட் றாங்க இந்த நாலு பச ங்க இருக்குங்கல்ல தம்பி பாப்பா அந்த தம்பி பாப்பா எல்லாமே அதுங்களும் நாலு பேர் அப்ப அதுங்களுக்கு சொந்தம்ன்னு வேணும்ல்ல இப்போ வளர்ந்துட்டாலு இப்ப நமக்கே வயசு ஆயிடுச்சு நம்ம இல்லைன்னா கூட அதுக்குன்ன சொ அந்த மாதிரி இருந்துக்குனுல்ல அதெல்லா நெனைக்க மாட்டறாங்க அவங்க ஆ பெரியண்ணே அவங்களுக்கு கூ சேரவே கூடாது அப்டின்னு நெனைக்கிறாங்க தனியாவே எல்லா இடத்துலயுமே நம்ம இருக்க முடியாதுல்ல நீனு ஆ எப்பவுமே இப்டி த தனியாவே எல்லாத்துலுமே இருந்துர முடியுமா ம்
கடைசில என்னத்த சாதிக்க போகுதுங்க தனியா
ஆமா யாராவது நமக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு நாளு உதவிக்குருக்கனு தேவதா படுவாங்க தனியா இருந்த தேவும் நம்ம எப்டி வாழ முடியு
இதே அண்ண தம்பி தே
ம் அப்ப நாலஞ்சு பேரு கூட இல்ல ரெண்டே ரெண்டு பேரு தே அதுல சண்ட போடுக்குறாங்க
நானு பேச மாட்டே அவர்கிட்ட
ம் ம்
ஆ ஒரு நல்ல டைப்பு கெடையாது எப்டி சொல்றது பார்த்தா ஒரு நேரா வாங்கன்னு சொல்லுவார் ஒரு நேரவா நம்மட பேசுற வுட நம்ம பேசலா நம்மள பார்த்தா நம்ம நம்ம என்ன எலக்காரமா இருக்கோமா என்ன தெர்ல எலக்காரமா போய் பாக்குற மாரி பாபாரு இது சொல்லி் கொடுத்து குடுத்து அதுவு
இந்தந்த பண்றே இருங்க பண்ற ம்